ஹலோ
ஹலோ கேக்குதுங்க
ஆ என்க்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா.?
ஆ கேக்குதுங்க
சொல்லுங்க நீங்க எப்டி போய்ட்டு இருக்கு உங்களுக்கு
ட்டு நீங்க எப்டி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பறன் சாப்பணுங்க காலையில என்ன ஸ்கூலுக்கு எல்லா பசங்களையும் அனுப்பச்சாச்சி ஓவரால் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா
ஆமா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டது கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்டே ஃபோன் எடுத்து பாத்துகிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இப்டியேதா நம்மளோட பொழுது போயிட்டு இருக்கு இல்லங்களா நமக்கு ஃபோன் நோண்டனது தான் ஞாபக வரு து இப்ப நம்ம இந்த சமூக வலையதளங்கள பத்தி பேசலாமா
கண்டிப்பா பேசலாங்க ஏன்னா இப்ப அதுதான வந்து மெயின்னா இருக்கு அதனால அந்த விஷியங்கள் பேசறது கொஞ்சம் நம்பளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாவே இருக்கும் நம்மளு பேசலாம் அத பத்தி நீங்க சொல்லுங்க உங்க சமூக வலைதளம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கா இல்ல கொஞ்சம் மோசமா இருக்கா இல்ல என்ன மாரி இருக்கன் சொல்லி அத பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலா கொஞ்சம் நானும் பேசுறன்
சமூக வலைத்தளம் என்னைய பொறுத்த அளவுக்கு என்னன்னா எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு பொதுவா எப்படி இருக்கன்னு கேட்டா ஒருத்த ஒருத்தவங்களோட கருத்த அதுன் சொல்லலாம் பொதுவா எப்டின்றது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு எனக்கு என்ன உதவியா இருக்குன்னும் போது நம்ம இப்ப ஏதோ ஒ ஒரு அர்ஜென்ட்டு ஏ நம்ம கிட்ட காசு இல்ல பணம் இல்ல அப்டின்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கி அத எடுத்துக்கிட்டு அத ஒரு இதுக்கு எமர்ஜென்சிக்கு அப்டி செலவு பண்ணதுலாம் போவ இப்ப ஒரு ஃபோன் கால் போதுல்ல கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு அர்ஜெண்டா காசு தேவப்படுதுப்பா போட்டு உடுனா யாரு எந்த தேசத்துல எங்க இருந்தாலும் நமக்கு காசு போட்டு உட்டறாங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம நேரா போயி ஒண்ணு பண்ணும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அது இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெட் டுங்க அந்த விஷியமும் கரெட்டான ஒரு விஷ விஷியம் இனிமே நான் நறையா சொல்லணும்னா நம்பளுக்கு அந்த காலத்துல வந்து இந்த ஒரு நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து மொபைல் நா வந்து இப்ப வரவே இல்லைங்க செல்ஃபோன் வரவே இல்ல நான் காலேஜி படிக்கமோது செல்ஃபோன் வந்துச்சி நான் நெனைக்கிறேன் இல்ல டுவல்த் படிக்கமோதோ எனக்கு அது அது எப்ப வந்ததுன்னு கூட ஆக்சுவலா எனக்கு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அப்டின்ற ஒரு விஷியத்த எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுதான் மெயுனு இது எவ்ளோ நம்பளுக்கு பயனுள்ளதா இருக்கு இதுல கெடுதலும் இருக்கு ஆனா நம்ம அந்த பயனுள்ள ஒரு விஷியத்த மட்டுமே எடுத்துக்குணும் அப்டின்ற து என்னோட கருத்து ஏன்னா இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷியம் நம்பளுக்கு தெரியல அப்டின்னா நம்ப டீச்சர்ஸ் போய் கேப்போம் இல்ல புக்ஸ போயி நம்ப போயி நூலகம் போயி புக்கு எடுத்து அதுல இருந்து கண்டுபிடிச்சி அப்டி எடுப்போம் ஆனா இப்ப பாத்திங்கன்னா ஜஸ்ட் ஒ அத ஒரு கூகுல்ல சர்ச் பண்ணாலே போதும் அதோட டீடைல் ஃபுல்லா போட்டுரும் இப்ப இனிமே நானுமே பாத்திங்கன ஆன்லைன்ல வந்து இப்ப நரையா விஷியங்கள் நா சர்ச் பண்ணுவேன் எனக்கு நெறையா ஜாப் வருங்க ஆனா இந்த ஜாப் வந்து நம்பள ஏமாத்துற வேலையா இல்ல இது வந்து ஒர்த்தான வேலையா அப்டின்றது கேக்றத கூட நம்ப இது கிட்ட கேட்டாலே அது கரெக்ட்டா சொல்லிடு ஆ இது ஓகேமா இது நல்லா இருக்கு இத பண்ணு இத பண்ணாத இது வந்து ராங்கு அப்டின் நறையா விஷியங்கள் சொல்லுது அப்டி பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்குங்க நறையா கெடுதல் விஷியம் இருக்கு அது நம்ப கண்ண பொறுத்து இருக்கு ஆனா நம்பளுக்கு ஆனா உண்மைய சொல்லணும்னா ஒரு விஷியம்னா இப்ப ஒரு வெள்ள கலர் ஒரு போடுன்னா அந்த போடுல இரு அவ்ளோ வெள்ள இருந்தாலும் நடுவுல இருக்கிற அந்த கருப்பு புள்ளிதான் நம்பளுக்கு மெய்யினா உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாரி விஷியங்கள் தான் இதுல இருக்குன் நான் நெனைக்கிறே
நீங்க சொல்றதுதான் சரிதான் நானும் அப்டித்தான் நெனைப்பேன் எனக்கு இந்த ஃபோன் எவ்ளோ யூஸ் ஆகுது இந்த சமூக வலைதளங்கள எவ்ளோ யூஸ் ஆகுதுன்னா நெறையா பேருக்கு இது வருமானமாவே இருக்கு நெறையா பேரு இதுல வந்துட்டு எதோ பண்றாங்க அது அவங்களுக்கு வருமானமாவே இருக் கு என்ன பொறுத்த அளவுக்கும் இது ஒரு லேன் பண்றதுக்கான ஒரு நல்ல இதுவா இருக்கு நெறையா நா கத்துக்கறன் அப்படின்றதுக்கு என்னோட ப நான் படிக்கமோது நான் அதிகம் படிக்கல ஆனா இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஏன் பொண்ணுக்கு என் கொழந்தைக்கு நான் சொல்லி தறது எல்லாமே நா தா சொல்லி தரே அது எப்டிங் கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஃபோனாலதான் சொல்லுவேன் எனக்கு தெரியாத எல்லா விஷியத்தியும் நான் எடுத்து போட்டு சர்ச் பண்ணி ஜஸ்ட்டு பாத்தாலே போதும் எனக்கு மேக்சிமம் எதயாவது பாத்தா படிக்க தெரியும் எழுத தெரியும் அந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ நா வந்து எதுனாலும் நான் அத எடுத்து போட்டு சர்ச் பண்ணி பாத்து அவளுக்கு தர்றது படிக்க வக்குறது இந்த விஷயத்தலல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்புல்லா இருக்கு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்புல்லா இருக்கு இவ்ளோ தூரத்துல யார் ஒருத்தவங்க வறது தாலு ஒரு செய்திய கொண்டு வந்து சேக்குறதுக்கு இப்டி எவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இதுல வந்து ஒரு நைன்டி னைன் பாய்ண்ட் எயிட் நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நீங்க சொன்ன மாரி ஒரு பர்சன்ட் இருக்கிற கெட்ட விஷயங்கள் பல பேரை பல விதத்துல தள்ளுது அது
உண்ம நீங்க சொல்றது கரெக்டுங்க அதுல நீங்க குடுத்த பாயிண்டும் நா எடுத்துக்குறே இப்ப அந்த கம்யூனி சொல்றீங்ளா ரெண்டு பேர் தொடர்புக்கு சொல்றது அப்டின்னு சொல்றாங்க நெறய பேர் இது வந்து மைனஸ்சாவு சொல்றாங்க என்ன சொல்றாங்கனா இந்த ஃபோன்னுனு ஒன்னு வந்ததுனாலவே யாரும் போய் ரிலேஷன் வீட்டுக்கு போமாட்றாங்க டைரக்டா பேச மாட்றாங்க இந்த ஃபோன்லயே பேசிக்குறாங்க ஒரு மெசேஜ பண்றதா இருந்தாலு இதுலயே பண்ணிக்குறாங்க யாரும் போய் அழைக்க மாட்றாங்க அப்டீன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல நா என்ன சொல்றேன்னா இப்ப நா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப நா ரொம்ப தூரம் வந்துட்டே இப்ப எங்க அம்மா கிராமத்துல இருக்காங்க இப்ப என்னால வந்து நா அடிக்கடி என்னால அங்க போக முடியாது ஆனா நா இந்த ஃபோன் இருக்குறதுனால நா டெய்லியு ஃபோன் பண்ணுவே எங்க அம்மா ஒரு நாள் நா ஃபோன் பேசலனாலு மறுபடியு ஏன் இன்னைக்கு ஃபோன் பண்ணல என்ன ஆச்சு அப்டின்னு அவுங்க பதறிட்டு ஃபோன் பண்ணுவாங்க அதனால இந்த போனுங்குறது ரொம்பவு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப எங்க அம்மாவ பாக்கணும்னு நா நெனக்குறேனா வீடியோ கால் போட்டு நா வீடியோ கால்ல அவுங்கள பாத்து பேசிப்பே எல்லா பண்ணிப்பே அப்டி பாத்தீங்கனாலே இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயோந்தா சொல்வே ஆனா இதயே அவுங்க ராங்கா சொல்றாங்க இந்த ஃபோன் வந்ததுனால யாரும் போக முடியலனா அவுங்கவுங்களுக்குனு ஒரு சந்தர்ப்ப இருக்குல டெய்லி நம்பலால அவுங்கள பாக்க முடியாது ஓட முடியாது ஒரு டைம்ல நம்ப போய் பாக்கலா ஆனா நம்ம டெய்லி அங்க எப்டி இருங்காங்க சாப்டாங்களா நல்லாருகாங்களா அப்டீன்றத விசாரிக்குறதுக்கு இந்த ஃபோனுங்கறது ரொம்ப உதவிகரமா இருக்கு இருக்கு அது வந்து எனக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டுனு நா சொல்லுவேங்க
அதுதா இதுல நெறய பிளஸு இருக்கு நெறய மைனஸு இருக்கு நீங்க சொல்ற மாரி இப்ப யாராவது என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்த ஃபோன் வந்ததுல இருந்து யாரு வர்றது இல்ல பேசுறது இல்ல வந்து பேசுனா பாதி பிரச்சன பேசாத இந்த ஃபோன்ல மெசேஜ் அனுப்புறது எவ்ளவோ கம்மி எவ்ளோ ஒரு டிரான்ஸ்போட் எவ்ளோ செலவ கம்மி பண்ணுது எவ்ளோ இது அதுக்கு முன்னாடி ஒரு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சங்கன்னு வச்சுக்கீங்களே பத்திரிக்க அடிக்கணு அதுக்காக நீங்க ஆள் புடிக்கணு பெட்ரோல் போடணு வண்டி எடுக்கணு வீடு வீடா போய் சொல்லணு சுத்தணு இப்டியெல்லா இருந்தது போக ஒரே ஒரு ஜஸ் ஒரு மெசேஜ் எல்லாருக்கு ஒன் செகண்ட்ல எல்லாருக்குமே அனுப்ச்சு விட்டுடலா அது முடிஞ்சிச்சு இது ஆக்சுவலா நா வளர்ந்து வந்ததுக்கான அர்த்தமா இத நெனக்குறே நீங்க என்ன நெனக்குறீங்க
உண்ம நீங்க சொல்றது இது கரெக்ட்டான ஒரு விஷயந்தா ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இப்ப இதுல இன்னொரு இதுவு சொல்றாங்க இப்ப இருக்க இருக்க இது ஏ ஐயாவே மாறிடு நம்மளுக்கு வேல இல்லாம இருக்கு அப்டின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா அந்த ஏ ஐயே வந்து இது பண்றதுமே நம்ம மனுஷந் தா அதனால இதுல வந்து கெடுதல் வராம நம்ம பாத்துக்குறது நம்ம மனுஷங் கையிலதா இருக்கு இன்னொரு மெயின் பாயிண்ட் நா சொல்லுனா இப்ப நெறய பேர் வேல இல்லாம இருக்குறாங்க நீங்க சொல்ற மாரி இதுல இருந்து நெறய பணம் சம்பாதிக்கலா அப்டின்றீங்கல்ல அதே இல்லாம இன்டர்வியூ அப்டின்னு ஒன்னு வந்தாலே நம்ம இங்க இருந்து அட்ரெஸ் கண்டுபிடிச்சு நம்ம அங்க போய் அவுங்கக்கு உக்காந்து அங்க ஆன்செர் பண்ணி இப்டி இல்லாம ஆன்லைன்லியே இன்டெர்வியூ வந்துருது அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்ப நானே பாத்தீங்கனா நா நெறய நாலஞ்சு எக்ஸாம் எழுதி வெச்சிருக்கே நா ஒரு ரெண்டு மூனு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கே ரிசெல்டுக்காக இப்ப அவுங்க வேல எனக்கு வந்து குடுக்குறதுக்காக நா வெயிட் பண்ணிட்டுருக்கே இப்டி இந்த மாரி விஷயங்கள் வந்து இதுல உதவிகரமா எனக்கெலா நெறய உதவிகரமா இருக்கு நாலா பாத்தீங்கனா கிராமத்துல வளர்ந்ததுனால அவ்ளோ வெளில போய் பேச தெரியாது ஒருத் ஒருத்தவங்கள பாத்து பேசுறதோ பழகுறதோ இப்டிலா தெரியாது நா காலேஜ் படிக்க போற டைம்ல தா என்னோட ஃப்ரெண்டு தா திட்டுவா நீ பேசுனோ பழகுனோ இப்டி இருக்காத அப்டினு ஆனா இது வந்ததுக்கப்றோ பாத்தீங்னா நா நெறய பேருகிட்ட பேசுறே நா ஃபாரின் காரங்கல்ட தா பேசுறனே அதுவே வந்து பாத்தீங்னா அவுங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஓகே உங்களுக்கு வந்து எல்லா கம்ப்லீட் ஆய்டுச்சு ஆ இத இந்த மாரி அத பண்ணுங்க இத பண்ணுங்கனு அவுங்க வந்து பே டைப் பண்ணி அணுப்சி வுட்ராங்கனா ஜெஸ்டு எனக்கு புரிலனா என்ன பண்ணுவே அத அப்டே க்ளிக் பண்ணி எ ஐ கிட்ட காம்சி இதோட தமிழ் எக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்டின்னு நா கேட்டுப்பே அது கரெக்டா சொல்லு அதுக்கப்புறமா நா அவுங்களுக்கு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுவே எனக்கு அதுவே இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு யாருக்கு எப்டி இருக்குனு எனக்கு தெரில ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப இது உதவிகரமா இருக்குனு தா நா சொல்வே நீங்க சொல்லுங்க அந்த மாரி உங்களுக்கு அ இந்த மாரி ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுறதோ இல்ல அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிருக்கீங்ளா
இல்ல- இல்ல நா அந்த மாதிரிலா எதுவு பண்ணது இல்ல நா இத ஃபுல்லாவே எ பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றதுக்கு மட்டு யூஸ் பண்றே நல்லாவே அது வந்து எனக்கு ஒர்க் ஆகுது நீங்க சொல்ற மாரிதா நானு பண்ணுவே எனக்கு ஏதோ ஒன்னு தெரிலனா அத போட்டு செர்ச் பண்ணி அதோட தமிழ் மீனிங் என்ன பொறுத்தளவுக்கு ஹிந்தியா இருக்கட்டு மேக்ஸா இருக்கட்டு என்ன என்ன சப்ஜெக்ட்டா இருந்தாலு இங்கிலீஷா இருந்தாலு அத தமிழ்ல பாதாதுட்டேனா அத நானே சொல்லிடுவே ஏன்னா எனக்கு என்ன தெரியுதோ அததா நா நா டக்குன்னு சொல்லிடுவே ஹிந்திய கூட எடுத்து போட்டு தமிழ்ல பாத்துட்டனா தமிழ்ல ஈஸியா சொல்லிடுவே குடுத்துருவ அதனால அதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்புல்லா இருக்கு இதுல என்ன மைனெஸ்னு கேட்டீங்கனா இப்ப என் கொழந்தைங்கலா எடுத்து பாக்குறாங்கனு வெச்சுக்கங்க அவுங்க ஒரு வீடியோவ பாத்தாங்கனா அதுலயே போய்ட்டு அடிட் ஆன மாரி திரும்ப திரும்ப திரும்ப அந்த வீடியோவே பாக்குறது அந்த மாரி ஆயிற்றாங்க
கரெக்ட் நீங்க சொல்றது அது கரெக்டுங்க ஆனா அந்த காலத்துலயுமே பாத்தீங்கனா நாலா பாத்தீங்கனா டிவிக்கு பைத்தியோ எங்க வீட்ல டிவி இல்ல நாலு எல்லார் வீட்டுக்கு டிவி ஓடிட்டே இருப்பே இது வந்து பசங்ளோட மைண்ட் செட்டு தா இப்ப அத வந்து கண்ட்ரோல் பண்றது பேரெண்ஸ் கைலருக்கு நீ பாக்கணுனா ஜெஸ்டு இப்ப ஒரு மூனு மணி நேரோ ஒரு பிள்ள வந்து டெ மொபைல் பாக்குதுன்னா அத ஒரு ரெண்டு மணி நேரமா கொற ஒரு மணி நேரமா கொற அர மணி நேரமா கொற அவூங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு நெறய விளயாடு வேற விஷயங்கல படிக்க வை வேற விளையாட்டுதுல வந்து கொஞ்சோ சேத்து விடு அந்த மாரியில மாத்திட்டாலே அந்த பச நம்ம ஓர் அளவுக்கு வந்துருங்க இப்ப ஏ பசங்களு அந்த மாரி மொபைல்ல ரொம்ப ஆர்வமா லேப்டாப்ல ஆர்வமா இருந்தாங்க இப்ப லீவ்ல கொஞ்ஜோ விட்டுட்டே ஆனா இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேந்து ஒன் ஹவர் பாக்கனு நீ அப்டீன்றது இந்த மாசோ ஆரம்பிச்சுருகே அடுத்த மாசோ ஹாப்பெனவர் அப்டி வந்து பிரிச்சி பிரிச்சு சு அவுங்கள அதுலேந்து வெளில வந்து படிக்கணு இதுல வேற எதுலயாவ்து ஆர்வங் காட்டு வெளில போய் வெளாட்றதுதா பண்ண மாட்றானுங்க மத்தபடி வீட்லியாவது கொஞ்சோ பண்ணு அப்டின்ற மாரி கொண்டு வந்திருக்கே நா நீங்க சொல்லுங்க அந்த மாரி ஏதாவது உங்க பசங்கள மாத்தியிருக்கீங்ளா
சூப்பர்- சூப்பர் நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு பட் ஆனா நா வந்துட்டு இப்ப என்னனா அந்த அளவுக்கு இங்க வந்து மொபைல் தேட மாட்டாங்க மொபைல் பாக்குறது கெடயாது பட் டி டிவிலியே எங்களுக்கு வந்து யூடியூப் வருது சோ அதனால அவுங்க மொபைல் வந்து கைல எடுக்க மாட்டாங்க டிவிலியே பாப்பாங்க டிவிலே ஸ்கிரீன் வந்து டி மொபைல் ஸ்கிரீன்னவிட டிவி ஸ்கிரீன் ஓகே அப்டின்ற மாதிரி நெனப்பே அதே மாதிரி இப்ப ஸ்கூல் போறதுனால அந்த ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேந்து கொறஞ்சிருச்சு டைம் ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்பவே கொறச்சாச்சு அதோட இல்லாம நா இப்போ கோடை விடுமுறைக்கு ஊருக்கு போயிருந்தப்போ எங்க வீட்ல டிவி கெடயாது மொபைல் கெடயாது எதுவுமே கெடயாது முப்பது நாள் ஊர்ல இருந்தே முப்பது நாளு எ பிள்ளைங்க டிவி பாக்கல ஃபோன் பாக்கல மொபைல் பாக்கல எதுவுமே பாக்காம தா அங்க இருந்தாங்க பட் அவுங்களால நகரத்துல இருக்க முடியல கிராமத்துல இருக்க இருக்காங்க நகரத்ல இருக்க முடியல
பரவால்ல நல்லா சொன்னீங்க அதா அந்த அந்த சூழலுக்கு ஏத்த மாறிற்றாங்க பசங்க பரவால்ல உங்க பசங்க எல்லா எடத்துக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி மாறது ரொம்ப சந்தோசமான விஷயம் நம்ம நெறய விஷயமே நம்ப ஷேர் பண்ணிருக்கோனு நெனக்குறே அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷ்மா இருக்கு மறுபடியு ஏதாவது தலைப்பு கெட ச பேசலாம் நன்றி
கண்டிப்பா இத பத்தி நம்ம நெறைய பேசிருக்கோ இன்னும் கூட பேசிருக்கலாம் போல சீக்கிர டைம் முடிஞ்ச மாரி இருந்தது அவ்ளோ இன்ட்ரெஸ்டான டாபிக்கா இருக்கு தேங்க்யூ
தேங்க் யூ